ஹலோ யாரு நா தா இப்பதான் பேசிட்டு இருந்தே ஒரு ரெண் நாளைக்கு முன்னாடி
ஆமா நீங்களா செரி ஓகே எப்டி இருக்கீங்க
ஆ எதோ உங்க ஆசிர்வாதத்துல நல்லாருக்கே
என்ன ஆசிர் சாப்ட்டீங்ளா
சாப்டோ
சேர் என்ன சாப்ட்டீங்க
நா வந்து தமிழ் எப்டி சொல்றது தெர்ல பிர்ரெட்டும் பீனட் பட்டரும் வச்சு சாப்ட்டோம்
அப்டியா சேர்
ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா ம் என்ன சாப்ட்டீங்க சமைச்சு சாப்ட்டீங்களா
இல்ல இல்ல இன்னைக்கு நாளா சமைக்கல
ஆ
இன்னைக்கு எங்க வீட்ல ரசம் வச்சு சோயா சாக்ஸ் பொரியல்
ம்
நல்லா சாப்ட்டேன்
சூப்பர் சூப்பர்
ஆ ஆ
ம் ம்
இப்ப எங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து நைட் ஸ்டெடி நடந்துச்சு அப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த மாரி நாங்க மாத்தி மாத்தி அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருந்தோம் ஒரு டைம் வரைக்கும் அந்த சார் என்ன பண்ணுவாருன்னா உள்ள இப்டி உள்ளலா சட்டுனு திரும்பி அவர் வரார் திடீர்னு எல்லாரும் பெட்ஷீட்ட முடிட்டு படுப்பேம் பெட்ஷீட்டை தொறந்து பாப்பாரு எவனாவது முழிச்சிருக்க மாதிரியும் இல்ல நடிக்கிற மாதிரியோ தெரிஞ்சா அவனை அடிச்சுட்டு அப்டியே போயிடுவாரு
ம்
ஒரு டைமுக்கு மேல நாங்க ரொம்ப ஓவரா பண்ணவு அவருக்கு என்ன பண்ணுனே தெர்ல
ஓரளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே
ஆ சரி பிரஷர்னு வந்துட்டு இருக்குறவனபூறா மிதிக்க ஆரம்பிச்சுட்டாரு யாரு என்னல்லாம் பாக்கவே கடையாது அதுலையும் எங்க கிளாஸ் ரொம்ப குட்டியா இருப்பா
ம்
அவன்ல்லாம் நெஞ்சுலே மிதிச்சாரு அதல்லாம் நினைச் ச்சு நெனைச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ம் மாத்தி மாத்தி கம்ப வச்சு எங்க அடிவுழுதல்லாம் தெரியாது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு அடுத்து ஒரு டைமுக்கு மேல அவர் முடியலன்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டாரு
ம்
அப்டி அவர் தூங்கவும் நாங்க தூங்கமா இருந் வந்துட்டு அவர் என்ன பண்டோம் அவர் தூங்கவும் அவர கால புடிச்சி இழுத்து வெள்ல போய் படுக்கப்போட்டார்
ம்
அவரு அவரை கால புடிச்சு இழுத்து வெள்ள போய் படுக்க போட்டுட்டு நாங்க நல்லா உள்ள இருந்து ஆடி பாடி விளாடி டோ இருந்துட்டோ அப்றோ ஒரு சார் கட்ல்ல படுத்துட்டே இருந்தாரு அவருக்கு ஒரு மாரி கட்ல ஆட்டி உட்டு உள்ள போய் படுத்துகிறது இந்த மாதிரி போய் நெறைய சேட்டப் பண்ணு இதுல்லா தெரியு அடுத்த நாள்லருந்து எங்ளுக்கு நைட் ஸ்டெடி வந்து நைட் ஃபுல்லா அங்க தங்குற மாதிரி கெடையவே கெடையாதுன்டாங்க
ம்
அடுத்து நீங்ளு கேல்ஸ் மாதிரி பத்து பத்ரைக்கு பொயிர்லா அப்டின்ட்டாங்க
ம்
அதுக்கப்றோ ஒரு மாரி அந்த இத வந்து நைஸ் பண்ணி பொயிருக்லாமோ அளவுக்கு நல்லா மிஸ் பண்ணு
ம்
ஆனா அந்த ஒரு நாள் செம்ம ஜாலியா இருந்தோ
ம்
ம் இப்டிதா நைட் ஸ்டடி போச்சு அடுத்தது பப்ளிக் எக்ஸாமு
ம்
மேக்ஸ் எக்ஸாம்க்லா நா ஹால்ல வச்சு ஒரு மாதிரி அழுதுட்டே பயத்துல ஒண்ணுமே தெரியாது ஐயோ பக்கத்துல இருக்கவனுக்கு ஒன்னு தெரியாது
ம்
அய்யய் யாரு இந்த ஒரு பைய சொன்னேனா குட்டியா இருப்பானு அவந்தா எ பக்கத்துலே இருப்பா
ம்
அவனுக்கு ஒன்னு தெரியாது ஐய்யய்யோ என்ன பண்றதுணு தெர்லியேன்ட்டு நா ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு ஃபெயில் ஆயிருவோமோ ஃபெயில் ஆனா அது எப்டியோ இருக்குமே அத எப்டி பண்ண போறே அப்டின்னு பாத்தா கடைசில நா வந்து நாப்பத்தி அஞ்சு மார்க் எடுத்து வெற்றிகரமாக பாஸ் ஆனே
ம்
அ
எவ்வளோ எடுத்தா பாஸ்ஸூ
முப்பத்தஞ்சு
ஆ
அ
அப்ப அது ஒரு பெரிய மார்க்காக இருக்குல்ல ஆனா ஊர்ல எல்லாரு என்ன இவ்ளோதா எடுத்ருக்கா
ஆமா அவுங்க சொல்லுவாங்க நமக்கு தான தெரியு அதுக்கு எடுக்க நம்ம பட்ட பாடு என்ன னு அஹ
அதுக்கு அப்றோ டோட்டல் வந்து நா வந்து த்ரீ ஃபார்ட்டி த்ரீ சம்திங் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஆமா
ம்
டென்துல
நான் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்
ஆ ஓகே மா அதுக்கு அப்றோ அ அப்டியா
ஆமா நால்லா பத்தாவது வரைக்கு செய்யாத சேட்டையே கெடையாது ரவுடி பிள்ளையா சுத்திட்டு கெடந்தே
சார் பாத்திங்ன்னா
ஆமா என்னா அடக்கி வச்சுருக்காங்க இப்போ இங்க
அப்டியா நீங்க ஏதாவ்து இந்த மாதிரி பெரிய சம்பவோ பண்ணி மெமரிஸ் எதாச்சு வச்சிருக்கீங்ளா இருந்தா சொல்லுங்க நா ஃப்ரிதா
இது பெரிய சம்பவமா அப்படின்னு தெரில ஆனா
ஆ
நறையா குட்டி குட்டி நறையா மெமரீஸ்லா இருக்கூ
ஆ பரவால்ல சொல்லுங்க
சின்ன வயசில என்னா பண்ணியிருக்கேன்னா நா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கு ஒரு ஸ்கூல்ல் படிச்சே நர்சரி ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்லலா பெரிய ஒரு அட்டாச்மெண்ட்லா எனக்கு அங்க யாரு கெடையாது எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மத்தி ஒருத்தி இருப்பா அவ வந் அது ஏங்கூட ரெஸ்ட் ரூம் வரன்ன சொல்லி அப்பல்லா நமக்கு ஒரு மாறி நம்ம சின்ன வயசு ரெஸ்ட்ரூம் எல்லா பக்கத்து பக்கத்துல அப்டி இருக்கும்ல்ல பென்சில வந்து கையில ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டே நா போயிருக்கேன் போய் அந்த பிள்ள கண்ல குத் அந்த பிள்ளையோட கண்ல குத்திபுட்டே போல அந்த புள்ள போய் அழுதுக்கிட்டே அவங்க வீட்ல சொல்லி அவங்க அப்பா வந்து என்னை திட்டி நா அழு து அப்றோ நா அழுவுறே ஒடனே இப்ப எங்க அப்பாகிட்ட போனு எங்க அப்பா நா எப்ப இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்
அ
அப்பயே நா கத்துற எங் அப்பாவே என்ன திட்ட மாட்டாரு இவர்ரு எதுக்கு என்ன திட்டுறாரு இந்த ஆள் எதுக்கு என்ன திட்டுறாரு அப்டின்ட்டு நா கத்துறே அவர் ஒடன்னே என்ன நீ மரியாத இல்லாம பேசுற அப்டின்ட்டு அவரு ஒரு பக்க கத்துறாரு
அ
அந்த பிள்ள வந்துட்டு என்ன போய் மாட்டி விட்ருச்சுன்னு இ வேணும்னே என்ன குத்தி உட்டுட்டா அப்டின்னு ம் சேட்டைய பாத்திங்களா புடுச்சிட்டு நங்கு நங்குன்னு அடி க்கணு போல இருந்துச்சே
ஆ ஹ
அது வந்து முடிஞ்சிச்சு அப்றோ வந்து நா ஸ்கூல் வந்துட்டே அ சி பி எஸ் சி ஸ்கூல்ல வந்து சேர்த்து உட்டாய்ங்க அங்க வந்து சேர்ந்தா நாலாவது படிக்கையில ஒரு அஞ்சு பேர் ஒண்ணு சேர்ந்தோ
அ
அந்த அஞ்சு பிள்ளைங்களு நானு அதுல ஒருத்தி அது இந்த கேங்குக்கு ஒரு பேரெல்லா வச்சுக்கிட்டு ரவுடியா சுத்திகிட்டு கெடப்போ அஞ்சு பேரு ஆமா எப்டின்னா எங்க கிளாஸ் வந்துட்டு பின்னாடி ஒரு டோரு முன்னாடி ஒரு டோர் இருக்கூ
ம்
எங்கள வந்து எங்க அஞ்சு பேரையு ஒரே பெஞ்ச்ல உக்கார வைக்கவே மாட்டாங்க எந் எந்த ஒரு வாத்தியாருமே எங்கள அப்டி உட்கார வைக்கவே மாட்டாங்க எங்களால பார்த்துக்கவு முடியாது பேசிக்கவு முடியாது அப்டின்னே தா இப்ப குறியாயி வச்சுருப்பாய்ங்க
ம்
அதே போல நா இந்த பெஞ்சுல ஒரு கார்னர் தா பின்னாடி பெஞ்ச் வேற ஒரு கார்னர்ல இன்னொரு பிள்ள உட்கார்ந்துருப்ப பேசிக்கவே முடியாது அப்டி இரு க்கு ஆனா அந்த ஸ்டாஃப் இல்லாத டைம்ல நாங்க பெஞ்ச் எகுறி குதிச்சு பின்னாடி போறது அப்டிலா வேக வேகமா ஓடும்போது அதுலேருந்து கீழே விழுந்து பசங்க எல்லா பாத்து சிருச் சு அந்த மாரி சம்பவோ எல்லா அப்டிலா வர் இப்டி இருக்கோ அப்றோ ஸ்டாஃப்ஸ கலாய்ச்சு வெளிலல்லா நின்ருக்கே வெளில முட்டி போட்டு வெளில முட்டி போட்டு ஒரு பீரியடு ரெண்டு பீரியடுனா பரவால்ல நாலா மு க்காவாசி நேரோ வெளிலேதா நிப்பே
ம்
லாஸ்ட் பென்ஸ்ல உக்காந்துகிட்டு
ஆ
அப்புறோ பேப்பரு எக்ஸாம் டைம்ல பேப்பர்லா மாத் தி அதுலா ஒரு சம்பவோ
அப்டியா அதெல்லா நமக்கு லவன்த்துல நடந்திருக்கு அதெல்லா ஒரு சரியான கத சொல்றேன் அப்புறமா
ஆ நாங்க இப்டி டென்த்து வரைக்கு நாங்க அஞ்சு பேரூ ஒன்னாதா இருந்தோ அப்புறோ என்னாச்சுங்க ஒரு டென்த்துல ஒரு சம்பவோ ஒன்னு பெருசா நடந்து உட்ருச்சு என்னாச்சுனா எல்லா இந்த ரிலேஷன்ஷிப் பாவங்கள்தா
ஓ அந்த மாதிரியா
அந்த மாரி
ஆ
எவனோ ஒருத்தனால நாங்க அஞ்சு பேரு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வந்
அச்சச்சோ ஆ
அந்த ஒருத்தன் இப்ப நல்லா சந்தோஷ்மாதா இருக்கான்
சேரி நீங்க இன்னு பேசிக்கறது இல்லயா
அதுல ஒரு பொண்ணு இப்ப இப்போ வரைக்கு என்ட்ட பேசிட்ருந்தா அப்புறோ இப்ப திடீர்னு என்னாச்சுன் தெரில அவங்களு பேசுறத ஸ்டாப் பண்ட்டாங்க சேரி நமக் கு எத்தன் நாள்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்கற்து தன்மானமு ஒன்னு இருக்கணு அப் டின்ட்டு நானு கண்டுக்காம உட்டுட்டே
சேர் சேர் இப்ப அந்த நாலு பேரு ஒங்க ஒங்ககிட்ட பேசுறது இல்லயா நீங்க அஞ்சு பேருமே பேசிக்கிறது இல்லயா
ஆ அந்த அஞ்சுல ரெண்டு பேர் மட்டு கான்டெக்ட்ல இருக்காங்க ஏனா அவுங்க பத்தாவ்து வரைக்கு நாங்களா ஒன்னா இருந்தோ அப்றோ பதினொன்னு பணண்டுல நாங்க மூணு பேருமே பிரிஞ்சிட்டோ அவுங்க ரெண்டு பேரு மட்டு ஒன்னாய் ட்டாங்க ஒரே ஸ்கூல்ல
போய்ட்டாங்க ஆ சேர் சேர்
நல்லா ஜாலியாதா இருந்துச்சு அந்த ஒரு டென்த்து வரைக்கு வாழ்க்கை இப்போ வரைக்கு அந்த மாரி ஒரு சந்தோஷோ எனக்கு எங்கேமே கெடைக் ல எந்த ஒரு அது லெவன்த்து டுவெல்த்துலலா மோசோ
ஆ எனக்கு அப்டிதா ஆனா ம்
லவன்த்திலதா ஃபஸ்ட்டு என்னன்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேத்து உட்டாய்ங்க
ஓ லெவன்த்து டுவெல்த்தே ஹாஸ்டலா
ஆமா தூரமா கொண்டு போய் விட்டாய்ங்க எங்க வீட்ல நா என்ன பாவோ பண்ணனோ அப்புறோ அங்க போனா எனக்கு ரொம்ப நாள் அந்த ஸ்கூலு கிளாஸு செட்டாகுல எதுமே செட்டே ஆகல தனியாவே ஒக்காந்துருப் பே அப்டியே டோர்க் டோர் ஓப்பன்லே இருக்ற மாரி அந்த ஃபஸ்ட்டு பென்ஸ்லேதா ஒக்காந்துருப் பனா மழ நா போய் ஜாய்ன் பண்ண டைம்ல மழ பெய்ற சீசன் நா மட்டு மழைய பாத்து அழுதுகிட்டே இருப்ப
ஆ சேர்
ஒரு இங்லீஷ் மேம் ஒருத்தவ்ங்க இருக்காங்க அவுங்க வந்து என்ன பாத் சொல்லுவாங்க நீ வந்து மழைய பாத்து ரொம்ப ரசிக்கிற போற வரனு சொல்லுவாங்க எனக்கு மட்டுந்தா தெரியு இவ என்ன உள்ள ஃபீல் பண்ற நெனச்சிக்ட்டு
சேரி
அ அப்டின் சொல்லிட்டு அப்பறோ ம் அப்பற எனக்கு அந்த ஹாஸ்டல் ஆனா ரொம்போ புடிச்சிருந்துச்சு லெவன்த்து டுவெல்த்துல கிளாஸ் சுத்தமா புடிக்காது கிளாஸ்ல எப்டினா ஹலோ ஹலோ கேக்குதா அண்ணா கேக்குதா ஹலோ